போ
ஹலோ
கேக்குதாங்க
கேட்குது உங்களுக்கு
எங்களுக்கு கேக்குது
என்னா பண்றீங்க
நாங்க டி டி எஃப் வாசனோட வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கோங்க
யூடுப் லயா
ஆமாங்க
ம்
எப்டி இந்த அவ யூஸ் பண்ற பைக் எல்லா இந்த ஹைபூசா ஜெக்டஸ் டென் ஆர் அது மாதிரி அந்த கொஞ்சோ ஹைபையான இருக்குற ஆமா அந்த மாதிரி இருக்கிற பைக்கலா மூவாயிரோ கிலோமீட்டருக்கு கிட்ட வந்தாலே டயர் எல்லா போயிடுமாமே வேற டயர் மாத்தணு அப்டின்னு சொல்றா
அது அவனு காசுக்கு ஏது மாத்துவானுங்க
எ பைய இத கேட்டிட்டு இருக்கானே செரி வளர்ந்ததுக்கப்பறோ ஒரு ஐடியால வச்சிக்குவோ அப்டின்னு பாத்தா அந்த மூவாயிறோ கிலோமீட்டர் ஓட்னதுக்கு அப்பறோ மறுபடியு டயர் மாத்துறதுக்கு எதுக்கு அந்த வண்டிய வாங்கி தரணு
டயர் மாத்துறதுக்கு வண்டி வாங்கி தரத்துக்கு ஏதா இருக்குதா
அது எப்படியா இருந்தாலு டயர் ஜாஸ்தியா தானே வரு
அது ஆமா ரேட் அதிகமா தா போது
அததா சொல்றே அதுக்கு அவ நார்மல் பைக்கே வாங்கி ஓட்டிட்டு போயிருவானே
ஓட்டலா ஆனா அந்த ஸ்பீடு அதெல்லா கிடைக்குமா
கிடைக்கா தா
ம் அதுக்குதா அந்த பைக் வாங்குனது
சேரி அந்த பைக்க வாங்கி இந்த டிராபிக்ல ஓட்டுறதுக்கு அது ஓட்டாமேயே இருக்கலால
இல்ல அது அந்த பைக் எல்லா ரைடுக்கு போதுங்கெல்லா லைனுக்கு போவேனா சென்னைக்குள்ளேய ஓட்டிருப்போ அங்கங்க போவோ டிடிஎ வாசன் எங்க லடாக் இப்போதைக்கு போயிட்டு வந்தோ இந்தியா ஃபுல்லா சுத்துனா அவ அ
மாமா இப்போ ஒரு வண்டி வச்சிருக்கறானே அந்த வண்டி அப்டித்தானே இவ்ளோ கிலோமீட்டருக்கு அப்பறோ அவ மாத்தணுமா
அது எல்லா எந்த பைக் வாங்குனாலு செரி இவ்ளோ கிலோமீட்டர் ஓட்டப்ப இந்த டயர் தேஞ்ச்சுன்சுனா மாத்திதா ஆகணு எதுவு பண்ணலா முடியாது
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரி அது அவ வளந்து வரும்போது பாப்போ ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு அவ்ளோதா
அவன்ட்ட காசு இருக்குது அவ மாத்தது மாத்தாது அவ பிரச்சன மாத்துனா ஒழுங்கா ஓட்டலா மாத்தலனா உல வேண்டியது தா
ஆமா அவ மேல இருந்த அந்த டரைவிங்
கேசுல அது அப்படிதாங்குது லைசன்ஸ் தா இது பண்ட்டாங்க பத்து வருஷத்துக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க லைசன்ஸ
ம் ஆனா அவ மேல அது தப்பே இல்லேன்னு சொல்லிட்டு இருந்தானேடா
அவ தா சொன்னா பட் வீடியோ அது இதெல்லா அவனுக்கு ஆப்போசிட்டாதானக்குது
ஓகே ஓகே
அவ என்ன சொன்னான எனக்கு சாப்புட்ல லோ பீ பீ ஆயி மயக்க போட்டு உழும்போது ஷ்லாட்டல் பண்ணி வண்டி இது வீலிங் அடிச்சிச்சுன்னு சொல்றா பட் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க இவ வேணும்னேதா வீலிங் அடிச்சு கே போய் கீழ உழுந்துட்டா அ சொல்லி அவுங்க சொல்றாங்க வீடியோல பாத்தா இவ சாட்டல் பண்ணி போயி கிழ விழுந்த மாராதாஇக்குது
சும்மா ஓடுற பைக் எப்புறா வீலிங்க்கு மேல தூக்கு
புரில
அதுதா சும்மா ஓடுற பைக்கு நார்மலா பொயிட்ருக்க பைக்கு எப்படி வீலிங்க்கு மேல தூக்குண்ண
அதேதா போலீஸ்காரங்ளு கேட்டாங்க சும்மா போற வண்டி எப்டி மேல தூக்குன்றாங்க இப்ப வந்து ஸ்க்லட்சி புடிச்சி அதேஸ் ஃபுல்லா ரேஸ் பண்ணி டக்குனு ஸ்கலச்சு உட்டா வீலிங் தூக்கு ஓகேவா
ம்
இப்போ வந்து நீ நார்மலா போர நீ பொயிட்டுக்கும் போது கிளச்சு நீ அவ பாட்டுக்கு நார்மலா தா வந்துட்ருந்தா ஓகேவா அவ ஸ்கலட்சு புடிக்லா ஒண்ணு புடிக்லா அங்க இப்ப வண்டி ஓட்டு போது நீ நர்மலதா ஓட்டுவே ஸ்கலச்சு புடிக்க மாட்டே ஆக் ஸலேட்டர் மட்டு தா அழுத்தின்னு போவ திருவிட்டு
அ ஆமா ம்
ஸ்கலச்சு புடிக்க மாட்ட எதுவு புடிக்க மாட்ட சும்மா கை அது மேல வச்சுனுப்ப அவ்ளோத இப்ப நீ மயக்கம் போட்டு உலுந்தா எப்டி நீ ஸ்கலட்சி புடிச்சி தூக்குனாதா இதாவு நீ தூக்காம எப்புட்ரா நீ கிழ உளுந்தேனு கேட்டாங்க அவ என்ன சொல்லிருப்பா
தெரியாது என்ன சொல்லிருப்பா நா சும்மா இவ இந்த ரெண்டு மூணு நாளா உக்காந்து அத பாத் துட்ருக்கானே அவ வீடியோஸ் எல்லா உக்காந்து ஒன்
இதெல்லா வந்து ரெண்டு வருஷோ ஆவுது ஓ பைய ரெண்டு மண்நேரத்துக்கு முன்னாடி உக்காந்து பாத்ததுலா வந்து கேட்டுனுருக்குறீங்க
நா எப்ப பாக்குறனோ அப்பதானடா நா கேக்க முடியு ஹயபுசால வந்துட்டு அப்டி வீலிங் பண்ணி காமிச்சா சூப்பரா இருந்துச்சி
அதா அடுத்த செகண்டே போய் கீழ உழுந்தாலே
ம்
அந்த வண்டி இப்பதா ஒரு நாலு நாளைக்கு முன்னடி தா எடுத்துட்டு வந்தானுங்க போலீஸ் ஸ்டேஷன் போயி அந்த வண்டி எலிக்கடிச்சு மாடிய எல்லா ஒடஞ்சு போயி எல்லா அது அப்பயே ஒடைஞ்சுச்சு தூக்கின்னு போய் அப்டியே போட்டது தா அங்க குடவ்ன்ல இப்பதா போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த வண்டி பொரிக்கினுவந்தானுங்க
அது இன்னு ஓட்டலாம அத
ஆ ஓட்டலாமே ரெடி பண்ணிட்ட ஓட்டிருலா
அத ஓட்டுற காசுக்கு ஒரு வண்டியே வாங்கிட்லாமே டா
ரெடி பண்றது எக்ஸ்பன்ஸ் கிட்டதட்ட ஆயிடு ஒன்ற லட்சோ ரெண்டு லட்சசோ ஆவு அது ரெடி பண்ணா
ம்
புது வண்டி வாங்னோ தாது முப்பு இருவத்தஞ்சி லட்சோ இருக்குன்னு நெனைக்கிறே பதினாலு லட்சோ பதினஞ்சி லட்சோ அந்த வண்டி
அம்மாடி இந்த இவே வாங்குன பைக் என்ன மறந்துட்ட உங்க மாமா வாங்குன பைக் பேரே மறந்துட்ட
ட்ரம்புன்னு நனைக்கிறே ட்ரம்ப் ஸ்கிராம்லஸ் வாலன்டாட் எக்ஸ்
எஸ் எஸ் எஸ் பி எம் டபிள்யூ பி எம் டபிள்யூ ன்டு இருந்தா கடைசிக்கு அப்றோ அந்த இத எடுத்துட்டா அதுக்கு பி எம் டபிள்யூ க்கு இன்னு ஒன் லேக் இதோட
நா கேட்டே ஏண்டா பி எம் டபிள்யூ தானே பைக் எடுக்கரேன்ன ஏண்டா இது எடுத்தேன்னு கேட்டட அது தெரில எனக்கு இதா எடுக்குன்னு தோணுச்சி அதபோய் எடுத்துட்டானா ஒகேன்னுவுட்டா ஏன்னா அவ ஃப்ரெண்டு பி எம் டபிள்யூ வெச்சு இருக்கா
அதனால அவனுக்கு எடுக்குறதுக்கு முடிஞ்சிருக்காது யுனிக்கா இருக்கணும் இட்டு இருந்திருப்பா
அதா இது எடுத்துருப்பா அதுவு இல்லாம எப்புடியு அவுனுங்க எல்லா மாத்தி மாத்திதா ஓட்டப்போறானுங்க எல்லா எதுக்கு ஒரே மாரி வெச்சிருக்குனு எல்லாத்தையு ஒவ் ஒன்னு வாங்கிலான்டு வாங்கிட்டிருபா
இருக்கலாம் மேபி
ம் சுபாஷ் புல்லட் வெச்சிருக்கானா அப்பாவும் பி எம் டபிள்யூ இவன் வந்து இது ஜம்பு அப்டியே வாங்கி வெக்க வேண்டிதா அப்போ உன்னாது ஆர் அண்ட ஃபைக்குதா ஆர் ஆன் ஃபைவ் அதாது வேஸ்ட்டாக போச்சு ஆர்ன் ஃபைவ்
அது ஒன்னுமே இல்லாம போயிடுச்சிடா ஆனா அவ வந்து ரெடி பண்ணு ரெடி பண்ணுட்டிருக்கா ஆனா அது அந்த உப் உப்பு தண்ணில
இல்ல அது சென்னைக்கு வந்தா இவன எடுத்துக்க சொல்டா எங்க அண்ணாங்கார எடுத்து நீ சென்னைக்கு வந்து எடுத் எடுத்து ஓட்டரதுனா ஓட்டிக்க ரெடி பண்ணிட்டுனா எவ்ளோ ரெடி பண்றதுக்கு ஆவுன்னா இவே ம் இருவதோ முப்பதோ ஆவுனா எயா சம்பளமே போயிருமேனா வேண்னா ரெடி பண்ணிட்டு ஓட்டிக்கோ நா தரேன்னா சேரி அங்க வந்து பாத்துக்றேன்டா இவே
ம் இருவது ரூபாக் குட் கிட்ட ஆயிடு
ம் அது சென்னையில பாத்தா தா இருவது இங்க நம்புர்கு கொண்டு வந்தா கம்மியாக தா ஆவு பட் நம்ப ஊர்கே அது வராது
அது வராது நீ ரெடி பண்ணியே தா ஆகணு இப்ப நீ வெளியில போனாலுமே இங்கன்னு உருட்டிட்டா போ முடிவ அத முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கறத
ம்
இல் அப்டீன்னா ரேப் பண்ணி சேஃபா ட்ரெயின்ல போட்டுவிட்டு வேணா ரெடி பண்ணிக்கோங்க அது வேணா பெஸ்ட் ஐடியா
ட்ரெயின்ல போட்டாவே ஆயிர ரூவா ஆயிரத்தி ஐநூறு ஆவு
இப்ப நீ தானடா சொன்ன ஊர்ல கொண்டு போயி ரெடி பண்ணா அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு
கம்மியா ஆவும் தா ஆனா என்னத் தெரிமா பிரச்சன ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப நேரோ நிறுத்த மாட்டா நிறுத்ற ரெண்டு நிமிஷத்துல அத போய் எடுக்கணு பின்னாடி
நீ எடுத்துதா ஆகணு பின்ன வேற வழி இல்ல
ம் ம்
இல்லனா அப்டிதா பண்ணு இல்லனா இருவதாயு ரூவா இருபத்தஞ்சாயி ரூவான்னு குடுத்து ஆனா நல்ல வேலைக்காரனா பாத்துதா குடுக்கணு சும்மா கொண்டு போய் குடுத்து எல்லாவனு காசு புடுங்கறதுக்கு தா பாப்பானுங்க
இல்ல ஊர்ல வந்து தெரிஞ்வங் இருக்கராங்க இல்ல அங்கியே அவன் கிருஷ்ணகிரில அங்கயே அவன் சொன்னது மெக்கானிக் இதுல அங்க
தெரியு ஆ பெர் மறந்துட்டே அவன் தா நனச்சிருந்த அவ அவன் கிட்டதா இங்க இருந்த வரைக்கு க்குமே உங்க மாமா பைக் குடுப்பாரு
ம் தேரியு
ரென்னோ ரீன்னோ ஏதோ ஒன்னு
அங்க கொடுத்துருந்தாவே கர்ட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பட் அங்க சென்னையிலருந்து வரணுல்ல
அதுனால பாத்து பண்ணுங்க
உ
உ உ இங்கேயே ஒரு ஸ்கூட்டி வந்துதுன்னு சொன்னாரு போன வாரோ சண்டே ம் ம் எயிட்டீன் தௌசண்க்கு வந்திருக்கு அத எடுத்துக்கலா அப்டின்னாரு இவனுக்கு ஸ்கூலு கொண்டு போய் விடுறதுக்கு வர்றதுக்கு
ஓ
ம் ஒரு டிரைவர் வேணு டா காருக்கு போடுறதுக்கு சும்மா இருக்குது கார வாங்கி ஏதாச்சு பிளாட்ஃபார் இருந்தா சொல்லேன் டிரைவருக்கு இல்லன்னா தெரிஞ்ச டிரைவர்ஸ் யாராச்சு இருந்தா ரெஃபர் பண்ணு
அ சொல்றே
உ இருந்தாதா அது எதுக்காச்சோ போகுறதுக்கு முடியு
உ
வருது ஆஃபர் வருது ஃபிப்டி சொல்றாங்க பிஃப்டியில வந்து டிரைவருக்கு ட்வெண்டி போயிடு மீதி இ எம் ஐக்கு எயிட்டீன் தௌசண்னு காருக்கு அப்படியா இருந்தாலு பெட்ரோல் அதுதுன்னு போச்சுன்னா ஒண்ணுமே கைய்ல அஞ்சு ரூவால இருந்து பத்து ரூவா தா வந்து நிற்கிற மாரி இருக்கு
பிப்டினா போய்டு என பிப்டி
பேக்கேஜ் கார் கேக்குறாங்க உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி பிப்டிக்கு தந்துரோ பேக்கேஜு அப்டின்னு சொல்ற ட்ராங்க அந்த பேக்கேஜ்ல
ம் அது எப்டி அந்த பேக்கேஜ்ல டிரைவருக்கு நாமளே காசு குடுத்து
இப்போ நம்ம ஓட் ற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே டிரைவர்க்குங்க போது நம்ம பே பண்ணிதா ஆகணு
டிரைவு டிரைவர் தா வந்து அவங்களே தான பிடிச்சி ஓட்ட உடற போராங்க
இல்ல அவுங்க காரோட சேர்த்தி டிரைவர் தா கேப்பாங்க
வத வருமானத்துல ஃபிஃப்டிங்க குடுத்துட்டு அதுலயே நம்ம இஎம்ஐயையு கட்டி அதுலயே அவன் டிரைவரு குடுத்து அதே நாற்பது மிரி பத்து தா கையி கடகோ
தெரிஞ்சவங்கயாராச்சிருந்தா கம்மியா தா கே்கணு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய பேக்கேஜ் டிக்கு மேல யாரு தரவு மாட்டேங்க்கிறாங்க
உஸ்
செரி நியே அ ம் சேரி நீ என்னன்னு பாத்துட்டு டிரைவர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சு இருந்தா கொஞ்சோ கேட்டுட்டு சொல்றியா சேரிடா சேரி வெக்கட்டுமா
ஆம்